ஆ என்ன பண்றீங்கப்பா
நானு இப்பதா வீட்டு வேல செய்யலாண்டு ஸ்டார்ட் பண்ணலாண்டுருக்கே
ஆ சேரி செரி இன்னைக்கு வேற வெள்ளிக்கெழம
ம் நா ஆல்ரெடி வேற கிளீனும் வேற பண்ணலியா
ஆமா
அதுனால இன்னைக்கு செஞ்சே ஆகணும்
ம் செஞ்சு முடிச்சுட்டு
செர் வாங்கிட்டு வந்த அந்த பொருள் எல்லா வேற எடுத்து வச்சேன்னா காலைல
ம்
கி
அதல்லா
அந்த கவர் அப்டியே இருக்து
ம்
அதனால வி ரொம்ப மோசமா இருக்குது வீடு நேத்து ஒரு நாள் தா கிளீன் பண்ல
ம்
ஆனா வீட்
அது ஆமா ஒரு நாள் கூட்டாமயோ கிளீன் பண்ணாமயோ விட்டன்னு வச்சுக்கோங்களே ரொம் ஒரு நாள் ஆ தங்காத மாரி தங்காத வீட்ட போய் கிளீன் பண்ணா எப்டி இருக்கு அப்டி கிது அது எப்டி இப்டி வரும்னு தெரில
நானே தம்பி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போம்போது எனக்கு தெரியும்ல எப்டிந்தாலு ஒரு வாரோ ஆகுண்ட்டு
ஆமா
வீடெல்லா தொடச்சு வைக்கிற மாரி எல்லா தொடச்சு வச்சு நீட்டா வச்சுப் போ நா பெட்டெல்லா கிளீன் பண்ணிட்டு தொவச்ச துணியை மடிக்க மட்டுதா செய்யல அத ம் அத காய வெச்சு துணி மடிக்காம பெட்டுல மட்டு தா போட்டு போனே மத்தபடி ஒரு பாத்தரே இல்ல அடுப்ப கழுவி வீடல்லா தொடச்சு உட்டுட்டு பொருளெல்லா எங்கே வைக்கணுமோ அங்க வச்சு அவ்ளோ நீட்ட தா வச்சிருந்தே
ம்
ஆனா வந்தோன பாக்கரே வாசலெல்லா ஏப்பா இதுன்னுமோ பொலங்காத வீடாட்டுக்கு
அலங்கோலமா குப்ப
அவ்ளோ மண்ணு அவ்ளோ குப்ப சேரி வெளிய தா சேரி அப்டி காத்தடிச்சிருக்கு குது வந்துருக்கு வீட்டுக்குள்ளயு அப்படித்தா இருக்குது
அப்பறோ
அந்த மாரி தா
ஒரு வாரோ ரெஸ்ட் எடுத்ததுக்கு ஃபுல் வேல
ம் அந்த இன்னைக்கி அதே மாரிதா இன்னைக்கி இருக்குது நெக்லஸ் செரியான வேல எனக்கு வீட்ல இருக்குது போ
கஷ்டோ மதி மதியத்துக்குள்ள முடிச்சிடுவீங்களா
யாருக்கு தெரியு
ஓ வீட்லயு பாக்கணு ரெண்டு பேத்தையு
ம் இன்னு சமைக்கவே இல்ல நா நின்னி
ம் அப்பறோ அவுங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு
கூழு தா இப்ப காச்சி குடுத்துருக்கே இத இனிமேல் தா போய்ட்டு இதுக்கு கோதும தோச ஊத்திக்கலா அப்டின்ட்டு நா சாப்புட்டே தயிர் சாப்பாடு நானு எங்க வீட்டுக்காரு சாப்புட்டோ அதா சொன்ன நேத்து சாப்பாடு எல்லா ஹாஸ்ப கடைலயே சாப்புட்டு வந்ட்டோம்ல நைட்டுக்கு அங்க ரிலேட்டிவ் வீட்லேயே சாப்புட்டு வந்ட்டோ
ஆ
அதனால நேத்து வச்ச சாப்பாடு அப்டியே இருந்ச்சு வந்தோன நைட்டு தண்ணி ஊத்தி வச்ட்டே காலையில தயிர் வாங்கிட்டு வந்து நல்லா தாளிச்சு நானு அவரு ஸ்நாக்ஸ் வச்சே சாப்புட்டுட்டோ
சேரி சேரி
ம் சேரி அப்புறோ இவனுக்கு ரெண்டு பேத்துக்குத் தா இவனுக்கு கோதும்ம தோசன்னா கொஞ்சே சீக்கிரோ சாப்பிட்டு பானுங்க த தக்கு தா தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய் சட்னியோ ஏதோ ஒன்னு வச்சி தோச அப்டியே ஊத்
ம் ஆ
சாப்புற அப்புறோ மெதுவா வேணா மத்தியானத்துக் செஞ்சி வெக்கலா
ஆ சேர் சேரி
நீ உன்னோட டே ரொட்டீன் சொல்லு நீ என்ன பண்ணுவ காலையிலு நைட்டு வரைக்கு
நீ சொன்து காலைலருந்து நானு அ ஆமா
ஸ்கூல்க்கு போய்ட்றா
ஆமா என்ன பண்ணுவனா காலையில ஆறு மணிக்கி ஆற்ரைக்கா ஆறே முக்காலுக்கே எந்திருப்பே அதுவு வந்து யாருனா எழுப்பணு தட்டி ஆ ஒரு டைம் எழுப்பிட்டு போவாங்க அஞ்சு நிம்ஷ ம் இ ஆமா அப்பற தம்பி வந்து எழுப்புவா அம்மா வந்து எழுப்புவாங்க
ம்
எல்லாரு வந்து எழுப்புவாங்க ஒரு டைமு இன்ன ஒரு நாளைக்கு நானே எந்திருந்துச்சு ம் டைம் ஆய்ர்ச்சு டைம் ஆய்ர்ச்சு
இப்போதானா இப்பஸ் ஸ்கூல் போறதுனாலயா இல்ல எப்பயுமே அந்த டைம் எழிப்புட்டுருவாங்ளா
எப்பயுமே
சேரி சேரி ஓ அது உங்களுக்கு பழக்கமாட்டுக்கு இருந்துருக்
ஆமா ஆமா அதுக்கப்பறமேட்டுக்கா என்னப் பண்ணுவே எந்திருச்சுட்டு அ ஃப்ரெஷ் பண்ணிட்டு அ வீடு பாலு பால் வந்து குடிச்சிட்டு அப்பற வீடு கூட்டுவே வீடு கூட்டிட்டு அக்கா சமைக்கணுங்கறதுனால காயெல்லா கட் பண்ணி குடுக்குவே
சேரி சேரி சேர்
கட் பண்ணிட்டு
ம்
ம் அப்றோ வேற எதுனா இருந்துச்சுனா பண்ணு
ம் ம் ம் நீ ரெடி பண்ணி குடுத்துட்டீனா அவங்க வந்து சமைச்சிருவாங்க
ஆமா
பரவால்ல
அப்பறோ
ம் அ அப்பறமேட்டுக்கா வந்து இப் அ எதாவ்து சின்னதா அங்க இருந்துச்சுனா பாத்துருவ சவுண்ட் எதாவ் கேக்குதா
பாத்தர உருட்டிட்ருக்குற நல்லாவே கேக்குது
இத்த கோடு ன் அவ்ங்களு தெரிச்சு வெச்சுக்கிறாங்கல்ல சேரி கொஞ்ச நேர வெளாட்டுன்னு வாங்கிட்ருக்கே உம் கொஞ்சமா தண்ணி புடிச்சு சார்
நா இப்பே பெட்டெல்லா கிளீன் பண்லான் சொல்லிட்டு
ம் அதுவு சின்ன சின்ன வேல ம் சின்ன சின்ன வேல இருந்தா அ அப்றோ மறுபடியு குப்பை ஆயிரு ம் மறுபடியு கூட்டிட்டு ம் அப்றம் இப்ப வந்து தம்பிங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்றது வாட்டர் பாட்டிலு அயன் பண்றது அப்பறோ இவங்கள குளிச்சு உட்றது
மூணு பேத்துக்கு மே பண்ணிருவியா இல்ல தம்பிக்கு மட்டு பண்ணுவியா மூணு பேத்துக்குமே
ஆமா அக் கா வந்து டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிருவாங்க நா லன்ச் பாக்ஸூ வாட்டர் பாட்டிலு நா டிசைன் பண்ணி குடுத்துருவ அவ அப்றோ குளிச் அம்மா அவுங்க சாப்பாடு ஊட்டி உட்ருவாங்க மூணு பேத்துக்கு அப்றோ சாப் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி உட்டு ஸ்கூல் கெளம்பிடுவானுங்க அப்பறோ என்ன வேல இரு அக்கா இப்ப தா காலையில பாத்தரங்கள் வெளக்னால கொஞ்ச கொஞ்ச பாத்தரம் இருக்குமா அத கழுவிட்டு நா போய் சும்மா இருக்கணு நாலு மணி வரைலு ஃப்ரீ அதுக்கப்ற அவ்ங்க வந்து அதுக்கப்பறமேட்டு தா மூணு மணிக்கா நா சாப் ரெண்ரைக்கா சாப்ட்டுட்டு மூணு மூண்ரைக்கா போய் கூப்பிக்க போணு த்த கட்டிட்டு கட்றதுக்கே நால்ர நா அப்டே ஒரு த வீடு கூட்டிட்டு பாத்தரோ எல்லாம் கழுவிட்டு காய் பண்ணி குடுத்துட்டு சாப்ட்டுட்டு தூங்கறது அவ்ள தா இங்க எங்க டீச்சரு
அதா சின்ன சின்ன வேல மட்டு அப்டே செஞ்சுக்கற
ஆமா அஹ் அப்பறமேட்டு
மாமியாரு எது செய்ய மாட்டாங்களா
ஆ மே எல்லா வேலை பெரிய பெரிய எதாவது வேல இருந்தா செய்வாங்க நா சின்ன சின்னதா பண்ணுவே எங்க பெரிய பெரிய வேல ம் அப்டி பொழுதனைக்கு க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுல அங்கிக்கு இருக்கு அந்த ஷெட் லா கிளீன் பண்ணனு அது ஒரு நாளைக்கு ஆவாது னால பெரிய பெரிய வேலையல்லா அவிங்க பண்ணிக்குவாங்க சின்ன சின்ன வேல நானு சமைக்கற வேல அக்காது அப்றோ சேட்டர்டே சண்டேனா மட்டன் சிக்கன்னா அவுங்க பண்ணுவாங்க அப்ப பிரியாணின்னா நா பண்ணிருவே
செரி செரி செரி துணி எல்லா தோக்கறதெல்லா எல்லாத்ததுமே வாஷிங் மிஷின்ல
வாஷிங் மிஷின் போட்றது மட்டு்தா அப்பறோ காய வெக்கிறதுனா அம்மா வந்து ஒரு நாள் நா ஃப்ரியா இருந்தன்னா பாப்ப இல்லேன்னா அம்மாவே காய வெச்சிருவாங்க மடிக்கிறதுன்னா நா மடிச்சுருவ
செரி செரி செரி எப்டி ஒட்டுக்கா ஹால்ல எல்லா துணியு போட்டு இப்ப அவுங்கவுங்க துணி அவுங்கவுங்க எடுத்துட்டு போய் அவுங்க பீரோல வச்சுக்குவாங்களா
ஆமா
செசெ
மடிச்சு வெச்சுட்டா அவுங்கவுங்க அங்க எடுத்துட்டு போய் இங்க இதுல வெச்சுக்குவாங்க
ம் நல்லா பேசுவாங்களா உங்கக்கா
ஆஹ ஆஹ இப்ப அக்கா மாரி வீட்ல அக்கா ம் அது மாரி
ம் ஆனா இப்பதுல இப்ப இருக்கற ஜென்ரேஷன்லா இந்த மாரி இருக்குறது ரொம்ப ரேரு அத்தா கேக்குறே யாரோ வர்ல அப்டின்ட்டு
ம் அஜ்ஜஸ் பண்ணனு ஆமா அஜ்ஜஸ் பண்ணி இருக்கணுல்ல அங்கிக்கி அம்மா வீட் டு நாங்களுமே ஜாயின் ஃபேமிலி தா பெரியப்பா அப்பா சித்தப்பா நாங்க ஃபேமிலி மூணு ஃபேமிலி எல்லா ஒட்டுக்கா எங்க வீட்ல அங்க வந்து பதனோரு பேரு பதனோரு பேர் ஒட்டுக்காதா இருந்தோ
எப்பமே கூட்ட மா இருந்தல்ல வித்தியாசோ
ஆ தெரில ஆ தெரில அ அதுவு வந்து இப்போ இப்போதா சித்தி பையன் கல்யாணோ ஆணவுந்தா தனியா போயிருக்காங்க நா கல்யாணோ ஆவர வரைக்கு ஒட்டுகாதா இருந்தங்க தம்பி பொறக்கற வரலயுமே ஒட்டுகாதா இருந்தங்க அவன் பொறந்து ஒரு ஆறு மாசோ இருக்கு அப்பதா கல்யாணு ஆச்சு ஆறா ஏழு மாசோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வர பக்கமா ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணோ ஆய்ச்சு
அம்மா கூப்பிட்ட சொல்லி கூட்டிட்டுவா ம்ஹ் பையன் பையன் அதுகுள்ள பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டான்
ம்
கையே நீரடி ஆகல அதுக்குள்ள ஆட ஆரம்பிச்சிருச்சு
ம் உங்க டெய்லி ருட்டீன் சொல்லுங்க
என்னோட டெ ரொட்டீனா இப்ப தம்பி ஸ்கூலுக்கு போறது இல்லல்ல அதனால நா எந்திரிக்கிற டைம்தா எட்டு மணி இல்லாம எந்திரிக்க மாட்டன்
ம் அப்றோ மறுபடியு தூக்க வுடாதா வருமா தூங்குவீங்ளா
ஏஞ்சிட்டன்னா வராது
மதிய டைம் சொல்ற
மதியோ டைம்ல நா தூங்க மாட்டன் சும்மா அப்டியே படுத்துட்டு செல் நொண்டிட்டு என் ரூம்பு ரொம்ப வெளிச்சமா இருக்குமா
தூக்கமே வராது என் பையன அப்டியே தூ ரொம்ப அதா அன்னைக்கு பாத்தியா ஒரு மாரி ம்ச் இந்த டைம் வந்துருச்வூங்கு என்ன அறியாமலே தூங்கிரு க்கிற இந்த மாரினா தூங்கிருவ இல்ல தூங்குணு மதியான நேரோ கொஞ்ச தூங்கலா அப்டின்னெல்லா தூங்கமாட்டே
ம்
காலைல அந்த எட்டு மணிக்கு எந்திரிக்கறேனா
ம்
எட்டு மணிக்கு ஏஞ்ச்சிட்டேனா இவனுங்க ரெண்டு பேத்துக்கு கூழ் காய்ச்சி வெச்சுட்டு
ம்
இதே மாதனரி ஏன்னா ஒரு ஒன்ம்பதரை மணிக்கு போயிருவாரு
ம்
நா எல்லா அந்த டைமுக்குள்ள சமைக்கோணுமல்ல அதனால ஸ்ட்ரைய்ட்டா கிச்சனுக்கு போயிருவே
சேரி சேரி
போய் எதாவது சாப்பாடு, சாம்பாருஃ, பெரியல், ரசோ இல்லைனா இட்லி வெச்சு கொழம்பு
ம்
மதியானமா நா சாப்பிடுவே ஏன்னா எனக்கு அ பிரச்சன இல்ல இவரு வந்து காலைல ஒரு நேரோ மட்டுந்தா சாப்டுவாரு ம அ ஹோட்டல்ல சாப்ட்டுக்குவாங்ளா
ம்
ஏன்னா லாங்லல்லா போறனால வீட்ல சாப்ட முடியாது
ம்
எனக்கு அதனால அந்த பிரச்சன இல்ல மதியானு சமச்சு தர பிரச்சன அதனால எங்களுக்கு நானு மெதுவா மதிய சமச்சுக்குவோ இல்ல ஒரு நேரம் பாத்தீனா காய் மதித்துக்கு சேத்தே சமச்சுக்குவே
ஆ
சமச்டேன்னா அப்புற நா சாப்புட்டு பெரிய பயனுக்கு போட்டு குடுத்துட்டு கோகுலனுக்கு ஊட்டி விட்டுட்டு அவுனங்களுக்கு மருந்தெலா போட்டு குடுத்துட்டு
ம்
அவ்ளதா அப்ப மறுபடியு படுத்துக்குவே நாபாட்டுக்கு செவனேன்ட்டு
ம்
செல்ல பாத்துட்டு அப்டியே படுத்துட்டேக்குவ அப்புறம் மதிய நேரம் வந்துருமா சாப்ட்றதுக்கு ஆ அப்றோ சாப்பட்றக்கு அதுக்கப்றோ ரெடி பண்ணுவனஸ அவுங்ளுக்கு எது செஞ்சு
ம்
குடுத்துட்டு அப்றோ கோகுலன்ன தூங்க வச்சிருவே யுவானிருந்தா டிவி பாப்பா இல்லின்னா வெளாட ஓடிக்கிறவான்
ம்
அதுக்கப்றோ அந்த நாலு மணியாகுது பாத்தியா
ஆமா
அப்பத்தா செரி வீடெல்லா கூட்டி வாசல்லா கூட்டி ஏன்னா நா இருக்கறது தனி வீடு
ம்
ஆ நா அடிக்கடி வீட்டுக்கு நம்போ ஒருத்தர் பக்கத்து வீட்டு்காரெல்லா வராங்க அதுக்கல்லா வாய்ப்புயில்ல